ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ம் நீங்க என்னா பண்
நானும் சும்மாதா இருக்கேன் காஃபிலாம் குடிச்சாச்சா
ஆஹான் இல்ல இனிமே தா குடிக்கணு
ஓ ஆ நா குடிச்சி ட்ட ம் ஓகே ஓகே இப்ப ஆன்லைன்ல ஆஃப் ஆஃபர்ல்லாம் போட்ருக்காங்கல்ல ட்ரெஸ்ஸுக்கு அதுல்லாம் பாத்தீங்களா
ஆ இல்லயே இன்னு ஒன்னும் பாக்கலயே எந்து போட்டது
ஆ ஆன்லைன்ல அஃபிஷியல் வெப்சைட்லதா போட்ருக்காங்க டிரஸ்டபுள் தா செக் பண்ணி பாரு நறைய ஆஃபர் போட்ருக்காங்க
எந்த மாதிரி ப்ராடெக்ட்ஸ்லாம் போட்ருக்காங்க
அ வீட்டு கிராசரி ஐட்டம் நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாத்துக்குமே நறைய ஆஃபர் போட்ருக்காங்க
ஆ எவ்ளோ டென் பர்சன்ட் ஆஃபரா டுவெண்ட்டி பர்சன்ட்டா
நம்ம இப்ப வாங்குறோம்ல ப்ராடெக்ஸ் அது பேஸ் பண்ணிதா இப்போ நீங்க வந்து ஒரு தௌசண்ட் ருப்பி அப்டி வாங்குறீங்க அப்டின்னு சொன்னா அதுல டென் பர்சன்டேஜ் அத மாரி ஆஃபர் போட்ருக்காங்க ம்ம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சாச்சா
ஒன்னும் உங்க ஸ்டுடென்ட் ஆஹ்
செஞ்சுட்டே இருக்கே நா இப்பதா ஓகே உங்களுக்கு அந்த லிங்க் அனுப் வச்சிருக்காங்க ஜஸ்ட் செக் பண்ணி மட்டும் பாருங்க
ஆஹ் ஓகேங்க நா பாக்குறேங் நீங்க ஏதாவது வாங்குனீங்களா
ஆஹ் நா இப்பதா ஆர்டர் போட்டுட்டு இருக்கே இது வந்து லிமிட்டெடு டைம் ஆஃபர் அதனாலதா இப்ப அனுப்பிச்சி விட்டே உங்குளுக்கு
எத்தன டேட்டா
புரியல
எத்தனை டேஸ் னு கேக்கறே ஒன் வீக்கா இல்ல டூ டேஸா அந்த மாரி
த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்ல
உம் உம் ஃபாஸ்ட் டெலிவரி ஆஹ்
என்னது
இருக்கறோம்
புரியல நீங்க சொல்றது
ஃபாஸ்ட் டெலிவரினா டூ டேஸ் அந்த மாதிரியானு கேக்கறே
ப்ராடக்ட் போடறத பொறுத்து ஒரு ஒரு ஐட்டமுக்கு டிஃபர் ஆகுது அது ஓகே ம் நா ட்ரெஸு தா போட் ட டிரஸ் கலெக்க்ஷஸ்லா சூப்பரா இருந்துச்சு வெஸ்டர்ன் குர்த்தி எல்லா அவ்ளோ அழகா இருந்துது
உம் உம்
உம் நீ ஜஸ்ட் அதுல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தாலே தெரியு ரஃப் யூஸ் ட்ரஸ்ல இருந்து நைட் வியர்ல இருந்து எல்லாமே நல்லாருக்கு
ஆஹ் ஆஹ்
உம் வேறென்ன வீட்டுக்கு கிராசரி ஐட்டம்லா கூட வேணுன்றத போட்டுக்கலா நம்ம டைரக்டா போய் ஷாப்பிங் பண்றதுக்கு வீட்ல இருந்தே ஆன்லைன்ல போட்டா நமக்கு லாபந்தானே டைமு நமக்கு சேவ் ஆகும் இந்த சம்மர் டைம்ல
ம்ஹும் ஆனா வீட்ல ஆன்லைன்ல கிராசரி ஐட்டம்ஸ் ஆனா வாங்க மாட்டாங்க
ம் ஓகே ஓகே ஜஸ்டு சொல்லுங்க இவ்ளோ அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்டி சொல் சொல்லுங்க வேணுனா அவுங்க வாங்கிகுட்டு இல்லனா விட்டுருங்க கம்பல் பண்ண முடியாது நம்ப யாரையு உம் இப்பதா தூங்கி எழுந்தீங்களா உங்க குரல் அப்டியே தூங்கி எழுந்து பேசற மாரியே இருக்கு
ஆஹ் நைட் ஃபுல்லா கரண்ட் இல்ல வோல்டேஜ் ப்ராப்ளமா இருந்துச்சு
உம் ஹ் ஹ்
நாலா அந்த மாதிரியேதா இருப்பே அப்பா செம தூக்கன்டா
இப்ப எல்லா ஊர்லயுமே அத மாதிரிதா ப்ராப்ளம் ஆகுது இப்பதா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப அது மாரிதா இருக்கு கரண்ட் ப்ராப்ளம்
அங்கயு லோ
ஆமா மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஊர்லயுமே இப்போ அப்டிதா இருக்கு வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்லன்னா ஒரு மண்ணேரத்துக்கு ஒரு மண்ணேரம் ஒன் ஹவர் பவர் இருக்கு இன்னு அடுத்த ஒன் ஹவர் பவர் இல்லாம இருக்கு
பவர் இல்லன்னா கூட பரவால்ல வோல்டேஜூ இல்லாம
ஆஹ் கரெட்டா சொல்ட்டீங்க பவர் இல்லைன்னா கூட ஓகே ஒன்னவர் இல்லன்னு சொல்ட்டு இருக்கலா வோல்டேஜ் ப்ராப்ளம்ட்டு இருந்தா நம மிக்சி கூட யூஸ் பண்ண முடியாது சட்னி அரக்கிறது எல்லா போய் அம்மியில அரச்சிட்டு இருக்க மாரி இருக்கு
கூட அந்த ப்லிங்காய் ப்லிங்காய் தா
உம் கரெக்டு உ உம் வாஷிங் மிஷின் அதல்லா எடுக்குதா லோ வோல்டேஜ்ல
ம் ஹும் உம் சுத்துல அந்த மாதிரி குத்தே
கே ஓகே ஓகே ஓகே இன்னோ வர்ல ஓகே ஹோம் அப்ளயன்சஸ்லா எந்த மாரி பாக்கலானு பிளான் இருக்கு உங்களுக்கு
என்கிட்ட அஹ் ஃபிலிப்ஸ்லதா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல மத்ததெல்லா இப்போதிக்கி வேண்டா
நெறையா ஐட்டம்ஸ் இருக்கு பட் ஆனா நம்ம சூஸ் பண்ணனு என்ன ப்ராடக்ட் பாத்து அ என்ன பிராண்டுன்னு பாத்து நம்ம சூஸ் பண்ணணு ம் அதுலயுமே இப்ப சீப்பான பிராண்ட்லா இருக்கு லோ குவாலிட்டியானது அத பாத்துதா போடணு நம்ம லிமிடட் ஆஃபர்ன்றதால நம்ம பாட்டுகு வாங்கிட கூடாதுல்ல அதுக்காக சொல்றே என்ன பிராண்டுன்னு பாத்துட்டு போடுங்க அப்புறொ போட்டுட்டு என்னச் சொல்லிடாதீங்க நீங்கதா அனுப்சு விட்டிங்க சொல்ட்டு உம் இப்ப பாறு இருக்கா இல்லையா
அஞ்சு மணி ஆச்சுன்னு நெனைக்குறே இல்ல ஒரு நாலு இருக்கு
ஓகே ஓ இப்போ வோல்டேஜ் இருக் நா ஸ்டெபிளைசர்னு ஒண்ணு செட் பண்றாங்க தெரியுமா அது மாரி கூட யூஸ் பண்ணிக்கலா நம்ம ஹோல்லா மெயின் மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல அதுல இருந்து நம்ம ஸ்டெபிளைசர் ஒண்ணு வச்சுகிட்டா பவர் பிளக்சுவேஷன் ஆகாம இருக்கு
நா சொந்த வீடுனால ப்ரொஜெக்ட் மட்டுந்தா யூஸ் பண்ணுவாங்க
ஓ ஓகே ஓகே வில்லேஜ்லலா அது மாரி நெறைய வீட்டுல வச்சிருக்காங்க ஏன்னா அங்க ஃபுல்லாவே பவர் பிளக்சுவேஷன் லோ சப்ளைவல் வா இருக்கு ஏன்னா அங்க மோட்டார் கரண்ட் எல்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல வயலு வயல்லா இருக்குறதால்ல அதனால அங்க இது மாரிதா யூஸ் பண்றாங்க நீங்க வேனா ட்ரை செக் பண்ணி பாருங்க அது மாரி கூட உங்க வீட்ல வச்சுக்கலா இப்ப ரொம்ப லோ வால்டேஜா இருக்குன்னா நைட்ல சுத்தமா தூங்கவே முடியாதே
ஆஹ்மா சுத்தமா முடில வெளிய ஃபுல்லா கொசு தொல்லயா இருக்கு
ம் ஹ்ம் எல்ல ஹாமா ஃபேஸஸு இருந்து இந்த லோ வல்டேஜ்னால யூஸ் பண்ண முடியாத மாரி இருக்குல
உம்
உம் ஓகே ஓகே
ம் சும்மா
என்னது
மாலுக்குலா போயிருக்கிங்களா
உம் போணு இனிமேல் தா கெளம்பணு
வேற என்ன
எக்ஸ்பீரியன்ஸ்லா உங்களுக்கு பிடிக்குமா வயல் எக்ஸ்பீரியன்ஸ்லா
ஆஹ் புடிக்கு நல்லா இருக்கு வயல்ல போனீங்கன்னா காத்து வர்றது எல்லாமே ரொம்ப சில்லுன்டு நல்லா இருக்கு ஆமாங்க அந்த எடத்துக்கு போனாலே நமக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன்ல்லா பாக்கும்போது அவ்ளோ ரிலாக்சா ஃபீலிங் இருக்கு
வாய்ஸ் எதோ கோல்டு புடிச்ச மாதிரி இருக்கு
ஆமா லைட்டா கோல்டா இருக்குப்போ டேப்லெட் எடுத்துட்டுதா இருக்கே இருந்தாலு என்னன்னு தெரியல சரியக மாட்டேங்கிது இந்த கரண்ட் இல்லாத டைம்ல வேர்க்குது இல்ல ரொம்ப அதனால இப்டி இருக்கு
இன்வர்ட்டரு இப்போதா இந்த கரண்ட் ப்ராப்ளம்லா இருக்கு நாங்க இருக்குது ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே கரண்ட் அந்த அளவுக்கு போகாது முன்னா அப்டிலா இப்ப இந்த சம்மர் ஆரம்பிச்சதுலருந் தா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அது பாத்துட்டுதா இருக்கோம் இல்ல இப்ப நா உங்களுக்கு லிங்க் அம்ச்சுவிட்டோல்ல அந்த வெப்சைட்லயே பாத்துட்டுதா இருக்கே இன்வர்டர் பேட்டரி மட்டும் தா போயிடுச்சு அந்த பேட்டரி தா பாத்துட்டு இருக்கோ பழைய பேட்டரிய போட்டுட்டு எக்ஸ்சேஞ் ஆபர்ல ஏதாச்சு வந்துச்சுன்னா ஆஃபர் டைம்லயாச்சு வாங்கிக்கலானு சொல்லிட்டு பாத்துட்டு தா இருக்கே
நேர்ல வாங்குங்க அதெல்லா ஆன்லைன்ல வாங்காதீங்க
ம் ஓகே ஓகே நா என்ன ஆச்சுன்னா ஆன்லைன்ல போட்டா எதையு எக்ஸேஞ்ச்ல எடுத்துப்பாங்க டேரெக்ட்டா எடுத்துப்பாங்கலா இந்த பேட்ரில்லா பழசு
எத்துப்பாங்க நம்ம எக்ஸ்சேஜ்லா உண்டு
ஓ ஓகே ஓகே இது வரைக்கு இதா பர்ஸ்ட் பேட்டரி மாத்தலான்னு பிளானு அத தெரியல என்னட்டு
கொஞ்சம் சொல்லுவாங்க இப்டி இருக் ம் அப்படின்றதல்லா தெரியு இப்ப ஆன்லைன்னா நம்ம நாலேஜுக்கு தா எடுக்க முடியும்
ஓகே ஓகே உம் நீங்க ட்ரிப்பு போனோன்னு சொன்னீங்கல்ல எப்டி இந்ச்சு கிளைமேட்லா அங்க நல்லா இருந்துச்சா
சொல்ல முடியாது
உம் உம் ரைட்டு ட்ராவெல் டைம்லயே ரொம்ப நேரோ போன மாரி இருந்திருக்குமே
கார்ல தா
ஓகே ஓகே
ட்ரிப்
போனு பிளான் பண்ணிட்டே இருக்கோ பிளான் பண்றதுகுல்ல லீவே முடிஞ்சுரு போல ஓ
சீக்ரோ பண்ணுங்க
அ பாப்போ எப்ப டைம் வருதுன் தெரில வீடல எல்லாரோட சுச்சுவேஷனையு பாத்துட்டு தான பிளான் பண்ணோ ட்ரிப் போறதுக்கு ம் இந்த டைம்ல போனா ரொம்ப ரஷ்ஷா இருக்குன்ற மாரி சொல்றாங்க நம்ம லீவ் டைம்ல தா பிளான் பண்ணுவோ லீவ் டைம்ல எல்லாரோ அங்கதா இரு பாங்ள
ஆப்பதா மேக்சிமம் ரஷ்ஷா இருக்கோ
ஓ ஓகே ஓகே
உம்
இங்க எல்லா வீட்ல ஆபீஸ் போறவங்க இருக்காங்கல்ல அதனால ச சாட்டடே சண்டேல தா நாங்க பிளான் பண்ணுவோ ஜூன் ஜூலை அந்த மாரி பிளான் பண்ணிட்டோ ஓகே அப்புரோ பாத்துக்கலான்ட்டு
உம்
ஓகே நா அப்பறமா பேசுறே பாய்
ம்